என்ன பண்ற
என்ன பண்ற இப்பதா வந்த
இப்பதா வந்தையா சரி சரி
எக்சாம் எப்படி எழுதுன
நா எக்ஸாம் ஃபுல் கத டா
ஃபுல் கதையா
ஃபுல்லா கததா டைம் வேற பத்தல கை வேற வலிச்சுச்சு
ரைட்
முடியல என்னால எழுத முடியல கைவலி எழுத முடியல கன்டென்ட் இருக்கு எழுத முடியல
ஓ அதாமா கண்டன் ப் ஆமா டைம் பத்துல
டைம் பத்தல எழுதவும் முடில கை வேற வலி
என்னாச்சு
எழுதே முடிலாடா எவ்வளவு எழுதுறது அந்த மாரி நானு எழுதிக்கிட்டே இருக்கே அவளோ கண்டேன் இருக் ஏ
டூ மார்க் ஈஸியா இருந்துச்சு
எல்லாமே ஈசியாதாண்டா இருந்த்ச்சி எழுதலா எல்லாமே படிச்சுருந்தா எழுதிருக்கலா எல்லா
உம் உம்
படிச்சா எல்லாமே அட்டென் பண்ற மாரிதா இருந்துச்சு எல்லாமே ஈஸியாதா இருந்ச்சு
ஆமாமா
இதுக்கு இதுக்கு என்ன எழுதுன இந்த இன்டர்ஃப்ரன்ஸ் ஆஃப் ராஸ்பரி பையா என்னமோ கேட்ருந்தாங்க
ஆமா இன்டர்ஃபேஸு அதுக்கந்த ஆ யூ ஆர்ட்டு ஐ ஐ யூ ஆட்டு ஐ டு சி
அச்சா அதா
அதா அது
ரைட் ரைட்
ஓ ப வந்ரு இதுலயே வந்ரு
எழுதிருக்க ஓரளவுக்
போது அடுத்து எம் எல் இதா அடுத்து என்ன பண்ணப்போறன் தெர்ல
எம் எல் கே
எம் எல் கே ஆமா ஆருக்குமே தெரியாது எதுமே
நீ சொல்லி குடுத்த நேவுதா இப்ப உக்காந்து பாத்த அப்ப சொல்லி குடுத்தல்ல நேவு
ஆமா
அததா உக்காந்து இப்ப சொல்லி குடுத்தியே நெய்வு பேஸு ஒண்ணு அப்டின்னு சொல்லி குடுத்துட்ருந்தல்ல
ஆமா இன்னைக்கு ஃபுல்லா ஒரு படிச்சலா இன்னைக் நைட் டுக்குள்ள படிச்ச வெச்சுக்கவே நைட் ஒரு பன்னண்டு ஒரு மணி வர படிச்ச வெச்சுக்கயே டாலனண்டா நாளைக்கு படிச்ச வெச்சுக்கயே போதும் இது இதுவே நம்ம எழு திர்லா ஒன்னு பிரச்சன இருக்காது
எழுதலா பட்டு ஏரியா கேட்டா நம்ம எழுதலா
இவங்கிட்ட ஆம் கேக்கூடாது ஆமா ஆமா கண்டிப்பா கேப்பாங்க எனா ஒன்னுமே கேட்டாங்க
என்னமோ எழுதனே சி ஏ அவனுங்க எவ்வளோ போட்டானுங்க எனக்கு கரெக்டா நுப்பது கரெக்டா நுப்பது மார்க் வாங்குனே மயக்கி
இன்டர்ன் மார்க் இருக் படிச்சா எழுதிட்லான்டா
எழுதிட்லா ம்ப இந்த டைம் எதுவு அவ்ளோவா கஷ்டமா கேக் க்குல
மேடம்
இந்த டைம் அவ்வளோ இது கஷ்டமா கே க்கல எல்லாமே மாடரேட்டா தான் போயிட்டு இருக்கு ஒருளவுக்கு
ஆமா ஓகே ஓகே நா
ச எல்லாமே ஓகோவாதான் போயிட்டு இருக்கு எமல்ட்டி மட்டும் கரெக்டா குடுத்தனா முடிச்சுட்டு ஜம்முனு இருக்கலாம்
அவ்ளோ தான் ப்ரோ முடிச்சிண்டிங்க ஹே தேர்ட் இயர்கு ஐ ல் பி அஞ்சு ம்மல்ட்டி இருக்கா நமக்கு
தேர்ட் இயருக்கு ஐஓட்டி எம்எல்ட்டி எல்லாம் வராது நீ என்ன பேப்பர் எடுத்திருக்கியோ அது பேஸ் பண்ணி தானே வரும் நீ ஐஓடி கிளவுட் க்ளவுட் ஐ ஓ டி எடுத்தின்னா ஐ ஓ டி பேஸ் இல வரும் டேட்டா அனாலிசிஸ் எடுத்தோன பைத்தான் பேஸ்ல வரும்
புரிது புரிது புரிது
ஆ
நம்ம வந்து க்ளவுட்ல எடுத்திருக்கோம்
கிளவுடா அப்பனா உனக்கு ஐ ஓ டி பேஸ்ல தான் வரும்
நீங்க நீ என்ன எடுத்திருக்க
டேட்டா அனாலிசிஸ் அது ஏதோ ஈஸியா இருக்கும் நானுங்கடா அது அது ஈஸியா இருக்கும் நானுங்கனா ஈஸியா இருக்கும்ன்னு சாட் ஜிபிடி சொல்லுச்சு
ஏ
நம்ம ஃபுல்லா சாட் ஜிபீட்டி தான் போடுறது நாலுத்தீயும் போட்டேன் நாலு டாபிக்சையும் போட்டு எனக்கு ஈஸியான ஒரு டாபிக் சொல்றா அடுத்தது அடுத்த செமஸ்டருக்கு நா அதாதான்டா படிக்கணும் அப்படின்ன இது எடு மாப்பள உனக்கு சிஜிபியே நல்ல பண்லாம் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு அவன் சொன்னா சேரினு எடுத்தாச்சு ஈஸியா இருக்கும்ண்டா எடுபடி அப்படின்னா அவன் எந்த ட அவன் எந்த இதுல ஈஸ் ஸ்யா இருக்குன்னு சொன்னான்னு தெரியல
சாப்டோ கிளாஸ்ல அப்பல்லா கிளாஸ்ல போட்டோம்
ஆ
க்லஸ் எல்லாத்து கிழிச்சு போட்டு வந்துருங்க
நம்ம சேஞ்ச் பண்ணுவாங்க ஒயின் ஒண்ட பிக்ஸ் என்னமோ அதெல்லா ஒரு கிளாஸ்ஸு டாபிக்ஸ் படி நாலு கிளாஸ் இருக்கு அந்த பீரியட் அப்போ மட்டு மாறிடு நினைக்கிற இல்ல டோட்டல் லாவோ மாதிடுவங்களா தெரில இல்ல பாப்பாங்கடா அப் அப்படி இல்ல ஒவ்வொரு இதுவு மாறிக்கிட்டே இருக்
அப்படினா எல்லாமே இதே ஆ நீங்க வந்து இதே கிளாஸ்ல இருந்துக்கோங்க
ஆ டோட்டல்லா ஒரேதா எல்லாத்தையு மாத்தி இதே கிளாஸ் அப்ப எல்லாத்தையு எல்லா மாரிடு
க அப்புறம் எப்ப படிச்சான் ஐடியா
படிக்கலானு ஐடியா நீ சொல்றதுதா படிக்கலானா படிக்கலா ஆப் ஓபன்லதா இருக்கு
இப்ப நீ வேணா ஏதாச்சு ஒரு கொஸின் மாடலா படி ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
உம் உம் இருர அதுக்குள்ள அதுக்குள்ள இங்க ஒரு இது வந்து போன் கான்பரன்ச உம்
பா படிக்கலாமா இல்ல அனா அப்புறம் படிக்கலா பாத்துக்கலாமா
படிக்கலா நீங்க சொன்னா ஒரு டைம் பாபோமா அன்னிக்கு சொல்லி கொடுத்து வென மறுபடி தரியா
ஏ சி தான அப்புற பாத்துக்கலா நம்ம வந்து ஒரு நல்லா இப்தா சாப்ட்டு சாப்பிட்டு இருக்கே
நானு இப்பதா வந்து காபி அதுக்கப்பறம் மேட்டு வெங்காய பஜ்ஜி
நான் வந்து மதியம் ஹோம் ஃபுட் வந்துச்சு
ம்
ர போல வந்து அப்படிமா பாப்பா மதியாதான் நான் சீக்கிரம்னு வந் போயிட்டேன் காலேஜு சத குட்டா பையனுக்கு ஆ கொண்ட கஸ்மா
ஓகே
ஆ தூங்கலாம் பாத்த
உம் உம்
அப்பறம் சேரி கொஞ்ச நேரம் பேச
ஓகே ஓகே டா
இப்ப நாளைக்கு ஒரு நாள் எப்படியாச்சி ஓட்டிடணும்
நாளைக்கு ஒரு ஒரு நாளு போட்டனா அடுத்த நாள் எக்ஸாம்
ஆமா
அதுக்கப்புறமேட்டு தேர்ட் இயர் இவனே இவ வருவருனா இல்ல வேற டியூட்டர் மாரி வருவாங்களா
த டின்டு து மாறிடுவாங்க டா
அப்படியா
ஐயோ மாறிக்க போறாங்க கண்டிப்பா அரைக்கும்
ஆ ரைட் ரைட் ரைட் ரைட்
ஆ எப்ப காலேஜ் ஓப்பனு
மே ஒன் மந்த் லீவுன்னு நெனைக்குறே
மே ஒன்னு லீவா
மே ஒரு மாச லீவு
ஆ மே ஒரு மாச லீவு அப்றம்
ஜூன்ல பா ஜூன்ல தொறப்பாங்க ஆ டேட் எப் தான் தெர்ல கேலண்டர் அனுப்புவானுங்கடா அப்ப காலேஜ் கேலண்டர் அனுப்புவானுங்க
ஓ ஓகே ஓகே ஓகே
இப்பதா காலேஜ் அதுலயே போட்றுப்பானுங்க எல்லாமே ஷெடியூல்லா
இப்டியே நீ நைட் வந்து முடிஞ்சளவுக்கு நம்ம நம்மோட எஃபர்ட் போட்று எஃபர்ட் போட்ற வச்சுகோயே
ம்
நல்லா இருக்கு. அ நா நே நே நே நே நைட்டு நா படிச்ச நானாவே படிச்சே சோ அதெல்லா இன்னிக் கொஞ்சோ நல்லா எழுதிருக்கே
எழுதிருக்கே நானு ஒரளவுக்கு எழுதிருக்கே போது எத்தன பேஜ் எழுதுன
ஃபார்ட்டி டூ
எல்லா ஃபுல் எல்லாத்தியு எழுதீட்டியா எல்லா பேஜுமே எப்புட்றா எல்லாத்தையு எல்லா பேஜ் எழுதுன
லையர்ஸ் லைன் விட்டு இத வந்து ஹெட்டிங் பாத்து அவ வந்து ஹெட்டிங் பாத்து கரெக்சன் பண்ணா நம்ம நம்ள வந்து யாராலயு தடுக்கவே முடியாது அவ உள்ளத்த கண்டெ பாத்துட்டா பாக்க மாட்டாங். இப்ப யா யாரு பாக்க மாட்டாங்க அ சப்போஸ் பார்த்தாலு பிரச்சண இல்ல. எழுதி இருக்கே
ரைட் ரைட்டு ம் ம்
கேக்தா
கேக்குதுறா
செரி நீ நீ நீ எப்டி கண்டென்ட் எழுதிருக்கியா இல்ல எப்டி எப்டி
நா அப்டியே படிச்சது ஓரளவுக்கு அப்டியே ஓ ஓகேவாத எழுத்திருக்கே
ஓகே
ரொம்பலா கதடிக்கல
ஓகே ஓகே நான் வந்து கதைய ரொம்ப ரொம்ப அடிக்கல நானும் ரொம்ப அடிக்கே நான் வந்து சில கொஸின் சில கொஸின் ஃபுல்லாவே எழுதிட்டே அ ஃபுல்லா எழுதிட்டேன்சில குவெஷன்ஸ்ல மட்டும் கத கத
அதாவது கதங்கறது வந்து என்ன எழுதுன்னா வந்து
நமக்கு ஏ இப்ப இப் ஆ இப் இப்ப நமக்கு வந்து ஹெட்டிங் நான் கிளியரா தெரிய தெரியும் அப்டின்னா கத ஜாலியா அடிக்கிளா நம்ப
ஆமா
ஆ அப்ப மார்க் போட்டுருவே ஏனா வந்து செரி செரி தம்பிக்கு ஃபுல்லா தெரிஞ்சிருக்கு உள்ள த்த ஏதாச்சு ஏதாச்சும் கொஞ்சமாச்சி எழுதிருப்பான்
ம்
செர் ஓக் நீ எம் எள் படி ஓகேடா பாய்